ரொம்பவே நேரம் ஆயிடுச்சு தோழி என்னோட பசங்களோட புக்ஸ்ல நா கொஞ்சொ ரேப் பண்ற மாதிரி இருந்த தோழி அதெல்லா நா ரேப் பண்ட்டு உக்காந்துட்டு இருந்த தோழி அதனாலயே எனக்கு இன்னைக்கு நேரம் போனதே தெரியல தோழி
செரிங்க தோழி இன்னைக்கு உங்களுக்கு என் என்ன மாரி வேல எல்லா பண்ணீங்க தோழி இன்னைக்கு
கொஞ்சொ வந்து இன்னிக்கு காலைல இருந்து கொஞ்சொ எனக்கு ஒடம்பு சரியில்ல தோழி எனக்கு வயிற்று வலி இருந்தது தோழி காலைல இருந்து இந்த இப்பொ எனக்கு வந்து இந்த மாதவிடம் நேரத்துல இருந்து நா இருக்கேன் தோழி அதனால எனக்கு காலை ல இருந்து ஒரு ஒரே எனக்கு வயிற்று வழியா இருந்த தோழி அதனாலே நா இன்னைக்கு வீட்டு வேலைகல்லா கொஞ்சொ பண்ணவே இல்ல தோழி வழிக்கும் நா வந்து கொஞ்சொ ஓய்வு தான் தோழி எடுத்துர்ருந்த அதுக்கப்பறமு கொஞ்சொ வெளில எனக்கு வேல இருந்துது தோழி அதுனால நா வெளில களம்பி போய்ட்டு நா ஈவினிங் தா தோழி வந்த அதுக்கப்பறமா எம் பசங்க புக்ஸ்லா கொஞ்சொ ராப் பண்ற வேல இருந்துது அது பண்ணி கொண்டு நா இரவு ஸ் சாப்பாடு ரெடி பண்ணேன் தோழி அதுக்கப்புறமா கொஞ்சொ நடுவுல சாப்டுட்டு அதுக்கப்றமா திருமவு அந்த புக்ஸ்ல ராப் பண்ட்டு உக்காந்துட்ருந்த தோழி நீங்க சொல்லுங்க தோழி ஒனக்கு உங்களுக்கு காலலர்ந்து என்ன வேலைக இருந்து நீங்க எப்புடி இந்த நாளைக்கடத்தினிங்க
அ இன்னிக்கென்ன பண்ண அப்டின்னா அ கொஞ்சொ துணிங்க எல்லா தொவைக்ணு இருந்துச்சு தோழி அதனால ஒரு சைடுல என்ன பண்ண துணிய தொவைக்கிறதுக்காக அலசறதுக்காக போட்டுட்ட மிஷின்ல போட்டுட்ட ஒரு சைட்ல என்ன பண்ண பாத்தீங்கன்னா மதியான சாப்டதுக்காக உணவு அ கறி கொழம்பு வெச்சு அ சாப்பாடு செஞ்சுட்டந் தோழி அதுக்கப்பறமா நா இரவுக் காகயு சேத்து அப்படியே செஞ்சுட்ட தோழி ஏன்னா நம்மளுக்கு இந்த வேலையே கரெட்டா இருக்கு துணியல்லா அலசி அப்பறமா காய போட்டு அதுக்கப்பறமா நம்ம மறுபுடியு நைட்ல நின்னு சமைக்கணு அப்டின்னா நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதனால நா என்ன பண்ண மதியானமே ஓ சாப்பாடு செஞ்சுட்ட தோழி இரவு நேரொ சாப்படதுக்காக
அப்டியா தோழி என்ன ஸ்பெஷல் தோழி உங்க வீட்ல இன்னிக்கி
அதுதா கறி கொழும்பு சாப்பாடு தா வெச்சந் தோழி ஒரே கிரேவி மாதிரி வெச்சுட்டந் தோழி அதுலியே நம்ம கலக்கி சாப்ட்டுட்டோ தோழி
அப்டியா தோழி அந்த கறிக்கொழம்பு அந்த சாப்பாடுக்கு ஊத்துற மாதிரி நீங்க எப்டி தோழி செஞ்சீங்க
அதுதா தோழி இந்த பெப்பர் கொழம்பு மாதிரி அந்த கிரேவியா கொஞ்ச வெச்சுட்டேந் தோழி அந்த அதுல நம்ம சாப்பாடு சாப்புடும்போது நல்லாவே இருக்குந் தோழி எங்க கணவருக்கு அந்த கொழம்பு ரொம்பவே புடிக்கு அதனால ஒரே கிரேவ் யா வெச்சிருந்தனால அவுங்க அழகா சாப்டுட்டாங்க தோழி
அப்டியா தோழி செரி தோழி ம் உங்குள்க்கு வந்து கொஞ்சொ அந்த ரெசிபி சொல்ல முடியுமா தோழி நா நோட் பண்ணி வெச்சுக்ற
அ அது உங்ககிட்ட மு முதலியே நா பகிர்ந்துகிட்ட தோழி அ வேற ஏதாவ்து நம்ம கொழும்பு பத் தி பேசலாம் தோழி இப்போ மீன் கொழம்பு எல்லா எப்புடி வெப் பீங்க தோழி
மீன் கொழம்பு வந்து இங்க மாமியாரு எனக்கு ஒரு ஒரு விதமா சொல்லி குடுத்துருக்காங்க நா அந்த மாதிரிதா தோழி சொல்லுவ உங்கள்க்கது தெரிஞ்சுக்ணுன்னு விருப்பப்படுறீங்ளா தோழி
செரிங்க சொல்லுங்க தோழி நீங்க எப்டி சொல்றீங்ளோ அந்த மாரி நானும் ஒரு தரவ செஞ்சுப் பாக்குற
கண்டிப்பாகத் தோழி நா வந்து என் வீட்டுக்கு வந்து செய்றதுக்கு நா ஒரு என்ன சொல்றது ஒரு கு முழு தேங்கால வந்து அ பாதியா செஞ்சு இது ரெண்டா இது பண்ணி அதுல ஒரு பங்கு எடுத்து நா வந்து இது நறுக்கி வெச்சிருவ தோழி மொதல்ல
சேரிங்க தோழி
கப்றமா ஒரு அ ஆ நால்லிந்து ஆறு வெங்காயம் பெரிய செய்து பெரிய சைஸ் வெங்காயம்மு வந்து உரிச்சி பெருசு பெருசா கட் பண்ணி வைச் சுப்பே தோழி தக்காளியும் அதே மாதிரி ஒரு நால்லிந்து அஞ்சு தக்காளி வந்து, எடுத்து கிளீன் வாஷ் பண்ணி நறுக்கி வெச்சிருவ தோழி. அதுல மொதல் நா என்ன பண்ணுவ ஒரு கடாய் வெச்சு அதுல வந்து சோம்பு, சீரகம் மிளகு, ஆஹ்ம் அஹ் இன்னு வந்துப்ப காஞ்ச மிளகாய். கொஞ்சோ வெந்தயம் அஹ் இன்னு இது இருக்குல்ல தோழி, உங்கள்க்கு உம் என்ன சொல்றது மல்லில வந்து காய் மல்லி இருக்கும்ல்லல்ல உங்கள்க்கு, கொட்டு மச்சினச் ஜினதா ஒர் அஹ் என்ன சொல்றது, சீட்ஸ் மாதிரி இருக்கு தோழி. அதுவு சேத்துப்ப தோழி. அதுவு சேத்து நா கொஞ்சோ வருத்தி
செரிங்க தோழி
கொஞ்சோ ன்ன சொல்றது பொன்னிறமா மாறு வரைக்கு அது கொஞ்சோ வருத்தி, அது கொஞ்சோ சூடு கம்மியானது பிறகு வந்து அந்த இது மிக்சி ஜார்ல போட்டு அது ஃபைன் பவுடர் மாதிரி பண்ணி வச்சுப்ப தோழி.
செரிங்க தோழி
இந்த பவுடர் வந்து நம்ம அஹ் நம்ம கொழம்புல சேத்தா அது கொஞ்சோ நல்லாவே சுவை கொடிக்கும் தோழி.
செர்ரிங்க தோழி
அது நா நறுக்கி வச்ச தேங்காய் மொதல்ல போட்டு,
செரிங்க.
அதுல வந்து கொஞ் அ ஒரு முழு பூண்டு போட்டு உ உரிச்சு போட் ட்ருவன்னு சொல்லி அதுல வந்து ம் கொஞ்ச வெங்காயம் கொஞ்சப் போட்டு நல்லா பேஸ்ட் ஆனது பின்பு இந்த நான் நறுக்கி வச்ச எல்லா தக்காளியும் வெங்காயமும் எல்லாமே பேஸ்ட் பண்ணி ஒரு சைடு வச்சிருவேன் தோழி
ம் சரிங்க தோழி
கோ வந்து புளி கொஞ்சோ ஊற வச்சு எங்க வீட்டுல வந்து அதிகமா புளி விரும்ப மாட்டாங்க தோழி. நம்ப வந்து கொஞ்சோ கம்மியாதா போடுவோ ரொம்ப அதிகமா போமாட்ட தோழி அதுக்கு தகுந்த மாதிர் நா வந்து புளி ஊற வெச்சு த்தனி கறச்சு வச்சுப்ப தோழி. அதுக்கப்பறமா ம அ
எந்த அளவுக்கு நீங்க புளி வெப்பீங்க தோழி
ஒரு அம்பது கிராம்லிந்து அதுக்கும் கொஞ்சு கம்மியாதான் போடுவன் தோழி இதுக்கு ன்னா எங்க வீட்ல வந்து அவ்ளோ புளிப்பு வந்து விரும்ப மாட்டாங்க தோழி
அப்போ அம்பது கிராம்னா ரொம்பவே அதிகொ இல்யா தோலி
ஆமா தல்ல அத விட கம்மிதா சொல்லி சொல்றேன்னா
உம் அப்போ ஒரு இருவ்து கிராம் எடுத்தாலே போதும் தோழி
ஆஹ் அந்த மாதிரி ஆமா சொல்லி கரெட்டா தா சொன்னீங்க நீங்க ஒரு இருவது கிராம் வந்து ஊற வச்சிட்டு அதுகறமா என்ன பண்ண ஒரு கடாய் வெச்சி இல்ல ஒரு பாத்திரமே நம்ம கொழம்பு செய்ற பாத்ரம் அது கடயாஊ இருந்தும் வேற எதாவ்து இருந்தாலும் ஓகேதா அது வெச்சி அதுல வந்து இந்த அஹ் நம்மம் பொ பௌடுரடா அடிச்சு வச்ச பேஸ்ட்டையும் கழுந்து நம்ம வெங்காயம் தக்காளி மில்லாம் பேஸ் பண்ணி வெச்சிருக்கோல்ல அதுவு போட் அஹ் புளி தண்ணி போட் டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி அத்ல கொஞ்ச மஞ்சதூளு மிளகாய்த்தூள்ளு அத சேத்துட்டு தேவயான அழுவ்க்கு வந்து ம உப்பு போட்டு அதுக்க கொதிக்க விட்றுவ தோழி
எல்லாமே நீங்க மொதல்லயே எல்லாமே நீங்க மொத் முதல்லயே எல்லாமே சேத்துருவீங்க அடுப்புக்கு மேல வெக்கறதுக்கு முன்னாடியே எல்லாமே சேத்துருவிங்க
அ அடுப்பு ஆன் பண்ணுவ தோழி
செரிங்க தோழி
இப்பிடி செஞ்ச நம்மளுக்கு வந்து நேரமும் மிச்சமாகு நம்ம ஈஸியாவும் வந்த கொழம்பும் நல்லா சுவையா வரும் தோழி
அப்பிடிங்களா தோழி சரிங்க தோழி அப்புறமா மீது எந்த அளவுக்கு நீங்க எடுப்பிங்க தோழி நா பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்ளா தோழி
கேக்குது தோழி ஆஹ் கேக்குது தோழி எனக்கு
ஆஹ் மீனு மீனு எந்த அளவுக்கு நீங்க எடுப்பிங்க
து நம்ம அஹ் அதிகமா விரும்பி சாப்பிடுவோன்னா நம்ம அதிகமாவே சேர்த்துக்கலா தோழி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எவ்ளோ வேணுமோ நம்ம சாப்புடுவோன்னா அத்ல வந்து ஒரு நல்லா சாப்புடுவோன்னா ஒரு பதினஞ்சு மீனாவ்து சேத்துக்லா தோழி சின்ன சின்னதா இருக் உங்கள்க்கு கொழும்பு மீன்னா உங்களுக்கு அத்னால ஒரு பதினஞ்சாவ்து சேத்துக்லா இல்ல நா சாப்ட மாட்டே சுவைக்கு மட்டும் தா போடுவோம் னா நம்ம அது ஒரு அஞ்சாவும் போட்டுக்கலா பத்தாவும் போட்டுக்கலா தோழி
சரிங்க தோழி
நம்ம கொதி கொதிக்க விட்ட குலம்பு வந்து கொஞ்சம் கொதிக்கிற வர டைம்ல நம்ம அதுல வந்து எண்ணெ கருவேப்பிலை கொற்றமல்லி ஐய் இன்னும் நாம வந்து உ எங்க வீட்ல வந்து என்ன சொல்து கத்திரிக்கா போட்டா எங்க வீட்டுல எல்லாருக்கும் புடிக்கும் அதனால நான் கத்திக்கா கத்திரிக்காயும் அஹ் கழுவி அது மேல இருக்கிற அதோட காம்பை எடுத்து ஒரு அதுல வந்து நாலா அப்படியே கட் பண்ணி நா அப்படியே கொதிக்கிற கொலம்புல உத்திடுவ போட்டுருவ தோழி அதுவும் நல்லா கொதிச்சு வந்துது அப்புறமா பாத்துட்டு டேஸ்ட் பாத்து நம்ம உப்பு அஹ மிளகாய் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி பார்த்து நம்ம ஸ்லோ பண்ணிட்டு அதுல ஸ்லோ ஸ்லோலயே அது கொஞ்ச துண்டி வர்ற டைம்ல நல்லா எல்லா எண்ணெய் எல்லா நல்லா பிரிஞ்சு வரும் தோழி அப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பாத்து ஆஃப் பண்ணிலா தோழி அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு இருபது நிமிஷல இருந்து முப்பது நிமிஷம் தா தோழி எடுக்கும் அந்த கொழம்பு பண்றதுக்கு
இப்போ நீங்க அந்த கொழம்பு எவ்வளவு நேரம் நீங்க கொதிக்க விடுவீங்க தோழி
அததா தோழி நா ஒரு கொஞ்சமா கம்மியான இதுல இருந்தா ஒரு இருபதுல இருந்து முப்பது நிமிஷமே அதிகமாததா தோழி
சரி சரிங்க தோழி இப் ப்போ நீங்க கத்திரிக்கா எல்லா நீங்க போட்டீங்க இல்லையா அதெல்லா வதக்க மாட்டீங்களா தோழி
ஆமா கேக்குதா தோழி உங்களுக்கு
கத்திரிக்கா எல்லா நீங்க வதக்க மாட்டீங்களா தோழி
தோழி
அப்படியா அ அது வதக்குனா கொஞ்சோ உன்னு நல்லா டேஸ்ட்டா இருக்கு இல்லயா தோழி
இல்ல தோழி நம்ம முதல்லே சேத்துட்டா அந்த கத்திரிக்கா வந்து ரொம்ப வெந்துடு தோழி அதுக்கப்புறமா அது கொழ கொழம்புல கொடஞ்சிரு தோழி அதுனாலயே நம்ம வந்து ஆஹ் கொழம்பு வந்து நல்லா கொதிக்கற டைம்ல நம்ம போட்டாலே அது போது தோழி அது கரெக்ட்டா அப்ப தா தோழி நிக்கு இல்லன்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்பவே அஹ் இதாயிடு தோழி ரொம்ப வெந்துடு அது எல்லாமே கொழம்புல எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிடு அது நிக்காது தோழி உங்கள்
ஓ அப்டிங்களா தோழி அப்போ மீனு மீனு எப்போ மீனு எப்ப சேத்திப்பீங்க
மீனு நல்லா நம்மள்க்கு கொழம்பு நல்லா என்ன சொல்றது நல்லா குக் ஆயிட்டு அப்பறமா கொழம்பெல்லா பச்ச வாச னெல்லா போயிட்ணு இந்த தக்காளி இந்த வெங்காயம் எ எல்லாமே பச்ச வாஸ்ன போயிட்டு அப்பறமா நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா ம நல்ல கொதிச்சிட்டு அப்பறமா நல்லா ஸ் மெல் வரு தோழி அதுக்கப்பறமா நம்ம ஆஃப் பண்றதுக்கு ஒரு பத்து நிம்ஷோ வந்தி முன்னாடி போட்டாலே போது தோழி
சேரிங்க சேரிங்க தோழி கண் கண்டிப்பா ஒரு நாள் நா இத சம ச்சு பாத்துட்டு உங்கிட்ட சொல்ற தோழி
சரி தோழி கண்டிப்பா தோழி நீங்க பண்ணி பாத்து சொல்லுங்க தோழி
உங்ககிட்ட பேஸ்னது ரொம்ப மகிழ்ச்சி தோழி நம்ம மீண்டும் அ, ஆஹ் தொடர்ந்து பேசலாம்
சரி தோழி நன்றி வணக்கம் தோழி